ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே தோ
இன்னைக்கு என்ன சமையலு என்ன செஞ்சிருக்கீங்க
இனிமேல் தா ச ஸ்டார்ட் பண்ணணுங்க அதாவது ரைஸு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் போட்டுக்கலான்ட்டு
ஓ அப்டியா இன்னைக்கு எல்லாரு வீட்டுலயு அதா போல எனக்கு
அஹ் இன்னைக்கி ஹாலிடே இல்லங்க அதுனால எப்புடி சாந்தர எதாது போவோ வீட்ல இருக்கறனால புள்ளைங்க எப்டியாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் கேப்பாங்க அதுனால கொஞ்சோ ச சாப்பாடு மட்டு கொஞ்ச சிம்பிளா செஞ்சுட்டம்னா அதுல கா அதுல இது பண்ணிக்கலா ஏன்னா வீக்ல ஃபுல்லா லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்ன்னா ஸ்கூல் டைம் டேபிள் படி நெறய அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு ஹெல்தி ஸ்நாக்ஸா குடுப்பாங்க அதுனால இந்த சாட்டர்டேஸ்ல மட்டுதா அப்டி அப்பறோ மறுடி திருப் எப்பி சண்டே நாளைக்கு நான்வெஜ் அதுனால சாட்டர்டேஸ் மட்டு கொஞ்சோ ஓ ஃப்ரியா லஞ்ச்க்கு
பரவால்ல பரவால்ல கொஞ்சோ என்னைக்காச்சு ஒரு நாள் சாம்பார் பருப்பு மட் முட்ட சாப்பட்றது நல்லது பருப்புமே நல்லதுதான நெய்யி போட்டு நல்லா சாப்ட்டோ அப்டின்னா வந்து நல்லா தா இருக்கு கூட அப்பளோ அப்டின்னா அதுக்கு சைடிஸ் வேற எதுமே வேணா எனக்கு தெரிஞ்சுது ஆ என்னைக்காச்சு ஒரு நாளு சாப்டறதுல தப்பு இல்ல கொடுங்க கொழந்தைங்களு வந்து கொஞ்சம் சாப்ட்டா நல்லதான வீட்ல இருக்கும் போது
கொஞ்சோ போட்றோதா இருந்தாலு ஒரு நம்ம தனியா பொரியல் மாரி செய்யலன்னு வச் பொங்கல் அன்னைக்கி அது மட்டு இல்ல மத்தபடி ம் மத்தபடி எல்லா அது சொல்லுங்க தோழி இப்போ நீீங்க ம் நம்ம அப்ற நம்ம வீட்ல சும்மா தான இருக்குறோன்னு டெய்லி சொல்லி சொல்லி காமிப்பாங்களே அதுனால டியூஷன் எல்லா கெடயாது நம்ம தா எல்லாமே
நீங்களே சொல்லி தரீங்களா
ஆமா ஆமா ஆமா
பரவால்லங்க கொழந்தைக்கு வந்து எப்பவுமே வந்து நம்மளே உக்காந்து சொல்லி குடுத்தோ அப்படின்னா அது ஒண்ணுமே நல்லதுதா டியூஷன் போனனா வந்து எல்லாருமே பாக்கத்துல நம்ம கொழந்தைங்கள மட்டு தனியா பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில கொழந்தைங்க படிப்பாங்க ஒரு சில கொழந்தைங்க விளையாட்டாவு இருப்பாங்க ஒரு சில கொழந்தைங்க வந்து ஏமாத்தவு செய்வாங்க நம்ம சொல்லி குடுத்தா அப்டின்னா நம்ப பிள்ளைங்க எப்டின்னு சொல்லிட்டு நமக் கே தெரியு சோ அதுக்கு தகுந்த மாரி
அ நம்ம அந்த ஹோம் ஒர்க் பாக்குறப்ப நம்ம எல்லாத்தையு முடிச்சட்டாங்களா அ அதாவது திருப்தியா நமக்கு திருப் த்தியாவு பிள்ளைங்களு படிச்சுட்டாங்கங்கிற ஒரு நிம்மதியு நமக்கு வந்து நம்ம சொல்லி் குடுக்கைலதா இருக்குமே ஒழிய அவங்கள நம்பி போகும்போது முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதல்லா தெரியாது நமக்கு நம்ம வந்து கேட்டாலு அவங்க டென்ஷன் ஆவாய்ங்க ஏன்னா காலையில ஃபுல்லா இருக்காங்க ஸ்கூல்ல திருப்பி டியூஷன் போயிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம படிப்ப பத்தி ஏதாவது சம்பந்தமா இது படி ச்சியா அத படிச்சன்னு கேட்டா அவங்க ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆவாங்க ஹலோ
ஆ ஹலோ
ஆ அதா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளே இது பண்ணிரது ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்பறோ ஒரு மண்நேரம் ப்ரேக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்பற மறுபடி நம்ம ஒக்காந்துட்டு சொல்லி குடுத்தோம்னா கொஞ்ச அவங்களு ப்ர ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு படிக்கிறாங்கன்னா கொஞ்ச நல்லாருக்கு அவங்களு
இல்ல டியூஷன் போணு அப்டின்னா வரும்போதே அய்யோ டியூஷன் போணுமா அப்டின் சொல்ட்டு இதுலே வருவாங்க அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு அப்பறமா டியூஷன் அனுச்சி போய் கூட்டிட்டு வேற வரணு ஒரு ஆளு கொழந்தைங்க டியூசன் போனா ட்ராவல் பண்ணா டயர்ட் ஆயிடுவாங்க இருந்தாலு ஆனா அம்மாப்பா சொல்லி் குடுத்தாங்க அப்டின்னா கொழந்தைங்க வந்து கண்டிப்பா எப்டி நல்லா வந்து படிப்பாங்க அம்மா அப்பானா ஒரு பயோ இருக்கு அப்பதா வந்து நம்ம கூடிய வந் து அவங்க ரொம்ப வந்து க்ளோஸ்ஸா அட்டாட்ச் ஆவாங்க ஆம்மா இப்டி எப்டி அப்டின்னு அவங்களுக்கு தெரியு ஊன் கூட இருந்து சொல்லி குடுத்தாருன்னா இன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியா இருக்கு ஓகே அம்மா அப்பா நம்மள நல்லா பாத்துக்கறாங்க நம்பளு நல்லா படிக்கணு அப்டின்ற ஒரு மைண்ட செட் வரு நாங்க எங்க வீட்லல்லா வந்து அ ப்பலா வந்து டியூஷன் எங்களெல்லா அனுச்சிவிட்டுருவாங்க அம்மா அப்பா அந்தளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க
உங்க அம்மா அப்பா படிக்காதங்காட் காட்டி நம்மளுக்கு சொல்லி குடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாதுங்காட்டிதா ட்யூசன் அனுச்சாங்க இல்லைனா கண்டிப்பா அவங்களு நமக்கு சொல்லி தா குடுத்துருப் இருப்பாங்க நா அது எங்க பிள்ளைங்கிட்ட கூட சொல்லுவே எங்களுக்குல்லா சொல்லிக் குடுக்காமலே நாங்களா போய் பஸ் பஸ் ஏறி போய் படிச்சு ட்யூஷன்ல்லா கத்துக்கிட்டு நாங்க இவ்வளோ படிச்சிருக்கோ உங்களுக்கு எல்லாமே கையில கொண்டு வந்து குடுக்குறோ ஆனா உங்களுக்கு வந்து படிக்கிறக்கு உங்களுக்கு எவ்ளோ அந்த ஒரு வேலை பா க்குறக்கு உங்களக்கு இவ்ளோ சங்கடமான் நா கேப்ப
கண்டிப்பாங்க நம்ம கேள்வி கேட்டு நம்ம கொஞ்ச கொழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சோ அப்டின்னா மட்டுந்தா வந்து கொழந் நீங்க வந்து சொல்றது கேப்பாங்க அதே மாரி நீங்க ப எப்டி சொல்றது நீங்க வந்து கொழந்தைங்கள வந்து வசதியா வளக்கறத விட எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுவுல நா சொல்றே கொழந்தைங்க வந்து நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோ நாங்க இத கஷ்டப்பட் ட்டு தா உங்கள வளர்க்கறோ அப்டின் நம்ப சொல்லி காட் சொல்லி நம்ம வளர்த்தோ அப்டின்னாதாப் கொழந்தைங்களுக்கு அந்த தெரியு அத வெச்சுதா அவங்க வந்து ஃபியூச்சர் வந்து முன்னேறுவாங்க கொழந்தைங்க கிட்ட வந்து நம்ம வசதியாக காட்டி நம்ம இருந்துக் டி நெனைச்சா அம்மா அப்பாவால எல்லாமே முடியுது அப் இப்ப நம்ம என்ன படிச்சு என்ன பண்ண போறோ அப்டின்ற ஒரு இது வந்துரு ஆமா அதனால பெல் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்லா வந்து கொழந்தைங்க கிட்ட நாங்க இவ்ளோ கஷ் ட்டபறோ இப்ப இ செலவு இருக்கு அப்டின் நம்ம சொல்லி புரிய வைக்கணு ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் அத பண்ண மாட்டேங்கிறாங்க
அது அது அவங்க பொப் அதாவது ஒ குழந்தைகள பத்தே பயப்படுறாங்க அவங்க பேசினா ஏதாவது இதாயிருவாங்களோ சோ இது பண்ணா அது எதுக்கு பயப்படணு என்ன பொறுத்த வரைக்கு அடிக்காமையே இப்புல்லா வளத் த்துனுன் நெனைக்கிறாங்க என்ன பொறுத்த அத அடிச்சு வளத்துறதுல தப்பு கிடையாதுங்க எ ஒரு விஷியோ தப்பு செஞ்சாங்கன்னா அந்த எடத்துல அடிச்ஜி வ அடிக்கிற நேரத்துல அடிச்சோம்னா தா அவங்க அடுத்த தடவ அத பண்ண மாட் டாங்க எங்க வீட்டுல எல்லா உண்மைய சொல்லணுன் பை எங்க அப்பாலா திரிச்சிருவாருங்க நிஜமா நெனக்கு மேக்ஸ் எல்லா படிக்க வர்லன்னா ஆ என்னன்மே நான அடிக்க அதனாலயே என்னமோ தா எனக்கு மேக் ஸ்ல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புடிக்கறதே இல்ல ஏதோ இப்போதைக்கு என் புள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கற அளவுக்காவ்து எனக்கு ஓரளவுக்கு தெரியுது என்ன அவர் அவர் அடிச் ச்சங்காட்டி தா இல்லைன்னா நம்ம அதுல படிச்சிருக்கோ மட்டோ பாஸ் ஆயிருக்குவோ மாட்டோ ரொம்ப சிட்டா தா இருப்பாங்க
கண்டிப்பாங்க இப்ப அப்பா அம்மா நம்மள அடிச்சதுனால தா உங்களால உங்க கொழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியுது உங்களால படிக்க முடியுது இதே மாரி அவங்க விளாட்டு தனமா இருந்துட் நீ எப்புடின்னா போ பச்சாப்படி வேலைக்கு போனா போன்னு விட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து கொழந்தைங்களுக்கு இப்ப சொல்லி தர முடியுமா நம்ம டியூஷன்க்கு அனுப்பி நம்மளுக் கெதுமே தெர்ல நா அந்த எடத்துல வந்து நம்ப சங்கடமா நிப்போல அதெல்லா இல்லாம இருக்கோணு கொழந்தைங்களு முன்னேறணுன்னா நம்ம கொழந்தைங்களுக்கு கஷ்டத்தையு சொல்லித்தரணு சந்தோஷமா இருக் கவு சொல்லி தர்ணு நம்பகிட்ட தா இருக்கு
பாட்டி தாத்த எப்படி வாழ்ந்தாங்க நாம எங்க அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்க நா சின்ன வயசுல எப்படி கஷ்டப் எல்லாமே நா சொல்லுவனுங்க எங்க பாட்டி இப்டி இருந்தாங்க எங்கத் தாத்தால்லா இப்டி இருந்தாங்க அப்பல்லா வந்து வெலவாசி எல்லா இப்டி இருந்துச்சு இன்னைக்கு பாரு இப்படி இருக்கு நாளைக்கு நீங்க பெரியவங்கள் ஆனதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா இன்னு பயங்கரமா இருக்கு நீங்க அதுக்கு தவுந்த மாரி நீங்க ஈடு குடுத்து தா நீங்க வாழணு அதனால சில நல்ல பேசிக்கா நீங்க இதெல்லா நீங்கள்ல்லா தெரிஞ்சுக்கணு நீங்க தே இப்படி நா நா நறைய பேசுவ நீங்க எங்க வீட்ல அவருக் பேசவே மாட்டாரு அவ்வளவா பிள்ளங்ககிட் ட அவ்ளவா பேச மாட்ட பொதுவாவே அவரு பேச மாட்டாரு ஆனா நா வந்து எம் பிள்ளைங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வெளியில போனோனா இத படிச்சு பாரு இது என்ன போட்ருக் க்குன் பாரு அது அப்பதாங்க தெரியு ஏன்னா எங்க அப்பா ஒவ்வொரு வாட்டியு வெளியில கூட்டிட்டு போகும் போது அந்த ட்ரெயினுக்கா இருக்கட்டு ட்ரெயின்லப் போறப்ப இதெல்லா படிச்சு பாரு அப்பதா உனக்கு புரியு அத் ஒ ஏதாவது ஒரு போர்டு போட்டிருந்தா அதுல என்ன படி அ படிச்சு புரியு அப்படிங்கிற மாரி எல்லா சொல்லுவாரு ம்ச் அது வந்து அப்ப நமக்கு கொஞ்சோ கடுப்பா எரிச்சலா இருக்கு எங்கப்போனாலு இவர் வேற இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்டின்ட்டு இருக் கு ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லாமே எனக்கு பிராக் டிகல் நாலெட்ஜ்ஜு குடுத்துருக்காரு ஏன்னா அவர் வந்து படிப்பறிவ குடுக்கல எனக்கு வந்து பிராக்டிக்கலா இந்த மாரி எல்லா இருக்கு அப்படிம் பாரு டக்குனு போய் டீயப்பு டிக்கெட் போடு பேங்க்ஸ்லிப்ப ஃபில் பண்ணு இந்த மாறில்லா நாங்க சொல் திடீர் திடீர்னு சொல்லுவாரு நமக்கு பயமா இருக்கும் பட் ஆனா அதே ரெண்டு தடவ செஞ்சம்னா அது நமக் ரொம்ப ஈஸியா இருக்கும்
ஆனா உண்மையாலயே ரொம்ப நல்லதுங்க அப்பா வந்து எப்பவுமே வந்து இந்த பேங்க் ஃபில் பண்ற டீட் டெயில்ஸ் அதெல்லா வந்து பெரியவங்க சொல்லி குடுத்தோ இல்ல நம்மளே கத்துக்கிட்டோம் அ அப்டின்னு வச்சுக்கோங்களே எங்க போனாலும் நம்ம தைரியமா போலா இப்போ நம்மளால வந்து இப்ப போ முடியு அப்டின்னா கண்டிப்பா வந்து பேங்க் வரிக்கும் நம்பளால போயிட முடியு ஆனா அங்க ம்ம ஃபில் பண்ண சொன்னாங்கன்னா அச்சோ நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ப எப்படி எழுதுவோ நம்ப தப்பா எழுதி ருவோமா அப்டின்னு சொல்ட்டு பயிப்புடுவோ ஆனா வந்து அது பேரண்ஸ் சொல்லி குடுக் கதோ இல்ல நம்ம யூடியூப்ல பாத்து கத்துக்கறதோ கத்துக்கிட்டோ அப்டின்னு வச்சுகோங்களே கண்டிப் ப்பா நம்ம எங்க போனாலு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்குல்ல ஆனா நல்லதுதா உண்மை யாலே அதெல்லா வந்து நம்மளும் வந்து நம்ப கொழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல பாருங்க எங்க அண்ணால்லா நாங்கல்லா வந்து சொ எப்படின்னா கஷ்டமே இல்லாம வளத்துடாங்க
ஆ சேரி சரிங்க கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா ஹலோ
ஆ கேக்குது கேக்குது கஷ்டமே இல்லாம வளத்துட்டாங்க எங்க அண்ணே என்னா பண் றாங்க அப்படின்னா எங்க அண்ணே வந்து நேத்து வந்து ரீசண்டா என்ன கேக்குறாங்னா எனக்கு வெள்ளி வெள்ளி கூட இல்லங்க எனக்கு தங்கத்துல காப்பு வேணு அப்டின்னு கேக் றாங்கங்க இப்ப இருக்க விலைக்கி தங்கத்துல எப்படிங்க காப் வேங்க முடியு இல்ல காசு இருந்தா கண்டிப்பா வாங்கி குடுத்துட்லா ஒருபா ரெண்ரூபான்னா பரவால்ல ஒரு சவரோன்றதே வந்து ஒன்ரை லட்சோருக்கு கையின்னா கொஞ்சோ நம்மளுக்கு பெருசாருக்கும் கண்டிப்பா ரெண்டு சவரோ அந்த மாறி வா எவ்ளோவுங்க செலவு பண்ணுவாங்க ஈஸியாக் கேக்கறாங்க எங்க அண்ணே எனக்கு எப்டின்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க நல்லா போட்டிருந்தாங்க தங்க காப்பு நா பாத் த்தே எனக்கு அது ரொம்ப புடுச்சிருக்கு எனக்கு அதே மாறி நீங்க வாங்கி தர்ணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக் தெரியாது அப்
அ அத்தா அத்தா அவங்களுக்கு அது தெரியில ஆ புரியுது புரியு து அதாவது அது விலைவாசின்னு தெரியு இருந்தாலு வந்துட்டு அவங்ளுக்கு சின்னதுல இருந்தே எளிதா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால
த்து பழகீட்டதுனால எங்க அண்ணே ஈஸியா கேக்கறாங்க எங்க அம்மாவு சொல்லீட்டாங்க என்னன்னா அ நா வாங்கி தரமாட்டல்லா சொல்ல மாட்டே உன்து இருக்க கோல்ஸ்ல்லா வந்து நா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேணா நா உனக்கு வாங்கி தரேன் அப்டின்டாங்க எங்க அண்ணனும் சரி ஓக் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட எனக்கு புதுசு வாங்கி குடுத்துருங்க எனக்கு ஆனா அந்த தங்கம் எனக்கு அந்த காப்பு வேணு பாக்கத்துக்கு நல்லா இருக்கு எனக்கு புடிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சில மைண்ட் செட் ல்லா இருக்கு கொழந்தங்களுக்கெல்லா வந்து கஷ்டமே இல்லாம வழத்துட்டா கொழந்தங்க வந்து அந்த நேர அடம் புடிக்கதா செய்யும் வேணும்னா வேணுன் நிப்பாங்க அது வந்து நம்ப வந்து பெரியவங்க வந்து இப்டி இருக்கணு இப்டி கத் துக்குணுன்னு நம்ப சொல்லி குடுத்து நம்ப கொழந்தைங்களுக்கு வளத்தோ அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள்னால அது ஒரு நாள் வந்து கொழந்தங்களுக்கு உபயோகமா இருக்கு
ம் ம்
ஆனா நீங்களு வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் குடுத்து வளக்குறீங்க
ஆமா ஆமா அது இல்லீங்க நால்லா சொல்லீருவே இந்த இது நீ இப்ப இந்த பொருளு என்ன விட பெட்டரா ஒரு த்தவங்ககிட்ட நா பேசும்போது என்ன தெரியுங்களா சொன்னாங்க அவங்க என்னன்னா அவ்ங்க கொழந்தைக்கு ஒரு நூறு ரூபா குடுத்துருவாங்களா அந்த நூறு ரூபாய நீ கண்டிப்பாதுல ஒரு சேவிங்ஸு பண்ணனு உனக் கு தேவையான பொருளு வாங்கி இது இன்னுமே நல்லாருக்கு பரவாயில்லையே அப்டிங்கிற மாதிரி சேவிங்ஸும் பண்ண கத்து குடுக்குறாங்க அது இன்னுமே ஒரு நல்ல பழக்கோங்க நா என்ன பண்ணுவோனா நா கையில இருந்து குடுத்து நீ அத சேவ் பண்ணு அப்புடீன்பே ஆனா அவங்ககிட்டயே ஒரு பணத்தை குடுத்து நீ அதுல உனக்கு தேவையா னவந்து பண்ணிட்டு அதுல சேவ் பண்ணுங்கிறது இன்னுமே ஒரு நல்ல ஒரு விஷயோ
ஆமா அப்பதா அவ்ங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இவ்ளோ நூறு ரூபால நம்ம இவ்ளோ செலவு பண்ணிருக்கோ இவ்ளோ சேத்து வச்க்கோ நம்மளால இவ்ளோதா முடீதா அப்டீன்னு அவங்களுக்கு ஒரு யோசன வரு கரெக்ட்டு தா இல்ல நல்ல ஒரு ஐடியா இது
ஆமாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புற ஆமா இனிமேல் நம்மளு இத பண்ணணு அவங்களிட்டே காசை குடுத்து நீங்க உனக்கு வேணுங்கறத செலவு பண்ணு மிச்ச த நீ சேவ் பண்ணு இது இன்னைக்கி உனக்கு குடுக்குற காசு உனக்கு இவ்வளோதா அப்டிங்கிற மாரி நம்ம சொல்லி அதை பண்ணாயிரணு பொண்ணு எனக்கு தெரியலீங்க எனக்கு அது ஒரு மாரி நல்லா பண்ணிட்டு வந்துடுறா பைய சின்னவங்கங்கட்டி கொஞ்ச மேல தா கொஞ்ச நல்லா சொல்லி சொல்லி கொஞ்ச புரிய வெக்கணு ஆனா எங்க அப்ப டிரரைவிங் எல்லா எனக்குல்லா நல்லா சொல்லி குடுத்துட்டாரு அ அதே ஆனா என் பொண்ணுக்குமே நா சொல்லி குடுத்துட்டே அ கொஞ்சோ நல்லா பண்ணுவா ம் அ அவரோட ஹெல்ப் வச்சு நா அவ்ளு இப்ப எல்லா ஓட்டுறா இன்னு வெளீல எல்லா குடுக்கலீங்க அந்த ஏஜ்ஜின்னு வர்ல சும்மா அப்டியே இங்கேயே ஓட்டுவா புடிப்பா ஆ அந்த மாதிரி ம்
சின்ன தைரியத்தை நம்ம பெத்தவங்க குடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுங்க கொழந்தைங்க வந்து வெளிய போனா என்னால முடியு நா டரை பண்ணுவே அப்டின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்ன்னா ஐயோ அம்மாவ
அந்த ஆர்வமு வருதுங் தோழி அவங்களுக்கே அவங்க ஆர்வோ வரு அது நம்ம போகணு நம்ம பழகணு கத்துக்கணு அப்டிங்கிற ஒரு தைரியம் வருது அ இந்த தலைப்ப பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழி நன்றி
ஆ ரொம்ப நன்றி வணக்கம்
வணக்கம்